ஹலோ சதுல இருந்து வீட்ல ஒரு எட்டு மணிக் கேக்குதுங்கன் என்ன பண்றீங்க
இந்தா படுத்துருக்கோ நீங்கென்ன பண்றீங்க
நாங்க உக்காந்து இன்னைக்கு எங்க மருமகளுக்கு பொறந்த நாளு
ஆ ஓகே ஓகே
நாங்க வந்து சிக்கன் மட் சிக்கன் மட்டன் நைட்டு கேக்கு வெட்றோ
ம்
ம் நீங்களூ வாங்க டீ ஆத்திட்டு குடி
அப்றோ நா விஷ் பண்ணேன் சொல்லுங்க
ஆ அதனால நாங்க இப்ப வெங்காயந்தக் கல்லா வெட்டி தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்ருக்கோ மட்டன் கொழம்பு கொதிக்குது கேசரி எல்லா கிண்டியாச்சு இப்டி போயிட்ருக்கு
செரி செரி சூப்பர் சூப்பர் ம்
நா வந்து சென்னையில வீட்டு வேல பாத் தே அப் அப்பதா அண்ண வீட்ல மணி அண்ண வீட்ல அஞ்சு வருஷமாருந்தா ஏந்தம்பி
ஓ செரி செரி ஆ தம்பிய விட்டுட்டு போயிட்டீங்ளோ
ஆ தம்பி இங்கதா பட் ஆ பாப்பா வந்து அம்மாகிட் ட இருந்தா இரு முருங்க்காய் இல்ல இருங்க இங்க அவுங்க இல்ல
ஓ அதுனாலதா பிள்ளைங்கள விட்டுட்டு நீங்க வேலைக்கு போனிங்க ளா சேரி செரி செரி கஷ்டந்தா அதுகள பிரிஞ்சு இரு க்குறது
ஆனா ஆ ஆமா எ மகள பிரிஞ்சு போனதா ரொம்ப கஷ்ட ஏன்னா அவ அப்ப பொறந்தப்ப ஒன் ஒன்ற வயசு தா ஆச்சு நா விட்டு போயல
உம்
ம் அதனால எனக்கு அதுதா அவள தா நா ரொம்ப மிஸ் பண்றே ஆனா ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சு அப்புறம் வேலையெல்லாம் பா்க பாக்க சம்பாதிக்க ஒண்ணும் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோ அப்பையில சம்பாதிக்கையில் அது கொஞ்ச இதுவா அப்படியே வந்துருச்சுன்னா அடிக்கடி லீவ் தருவாங்க வருஷத்துல ஒ ரெண்டு மாச லீவு அவங்க அமெரிக்கா போயிருவாங்க கரெக்டா அந்த மே மாசம் சல்ல நமக்கு பசங்களுக்கு லீவ் விடுற மாசம் நா இங்கே இருப்பே
ஆ அ
அதனால அது கொஞ்சம் ஜாலியா அப்படி போயிடுச்சு ஒன்னும் தெரியல நம்ம வீட்டுல இருந்த மாதிரியேதா இருந்துச்சு அங்கே
படிச்சிருக்கீங்களா
இல்ல நா நனைத் தா படிச்சே ம் அங்கதா மாடல் ஹை ஸ்கூல தா படிச்சே
சேரி சேரி சேரிங்க
ரக்குள்ளதா நாங்களு இருந்தோ ஃபர்ஸ்ட்டு உதயநகர்ல
ஆ கொஞ்சமா ஆ ஆ அங்கதானா
அங்கேதா இருந்தோ அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷோ பர்மா காலனில இருந்தோ
சேரி செரி
அப்புறந்தா பெர்மா காலனில இருந்துட்டு அப்புற அங்கிட்டு மாறி போயிட்டோ
ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்ல எப்படி
இல்ல இல்ல அவங்க இல்ல அவங்க தவறி அஞ்சு வருஷ முடியு அஞ்சு வருஷ முடிஞ்சிருச்சு
ஓ கஷ்டந்தா அவங்க இல்லாம கொழந்தைங்கள வளக்கறது கஷ்டமாதா இருக்கு
அங்க இருக்க வரைக்கு ஒன்னு தெரியல அ வேல பாத்துருக்க வரைக்கு ஒன்னு தெர்ல அவங்களே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே படிக்க வச்சாங்க அவங்க எல்லாருமே நல்லது கெட்டது எல்லாமே பாப்பாங்க அவுங்க அதனால பெருசா தெரியல ஆனா ஒரு அளவுக்கு மேல போகைல ஒரு ஒரே வீட் ட்டுக்குள்ள ஜயில் ஜெயில் மாதி வாழ்ந்தே எங்கேயு போக முடியாது எங்கயு வ ர முடியாது அ ஒரு ரு அதனால அது ஒரு மாதியாவே இருந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கப்பறொ அதா சொல்லுவாங்கல கொஞ்ச நம்மளுக் காசு வந்தா கொஞ்ச ஏ ஓ கொஞ்ச ஏகாதளமா பண்ணுவோமுனு அந் அந்த மாதி புடிக்காம போய்ருச்சு ஃபஸ்ட்டு புடிச்சிருந்துச்சு காசெல்லா வந்தோனே புடிக் க்காம போய்டுச்சு இப்ப காசெல்லா இல்லைங்கல்லெ நெனைக்கத் தோனுது
கரெக்ட்டு கரெக்ட்டு காசு தானே எல்லாத்தையு மாத்துது
அ எல்லா இப்ப என்னடா என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கையில இப்ப ரொம்ப வீடு கட்ன சிஸ்டர் இப்போ
ஆஹ் சூப்பரு நீங்க ஒரு ஆளா
அங்க இருக்க வரைக்கு சேர்த்து வச்சிருந்து ரெண்டு வீடு கட்டிட்டே அங்க இருக்கிலே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஓட்டி வீடு போட்டே அம்மா வீட்ல அம்மா வீட்டுல அ அம்மா வீடு கொஞ்சொ எடொ குடுத்தாங்க அதுல ஓட்டி வீடு போட்டே அப்பறொ இங்க நம்மை வீட்டுக்கார ஊர்ல எடங்கோ எடம் இருந்து ச்சு இப்ப வந்துட்டு ஹே அ இப்போ அந்த வீடு போ பெரிய வீடா போட்டுருக்கே இதெல்லா பக்க ஆமா இப்ப இங்கேதா இருக்கே வெள்நாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கே சிஸ்டர்
நானு அதே கததா
ஐயயோ
ஆமா ஆமா உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இப்பிடி இப்பிடி பிரச் ச்சன எனக்கு வந்து கொஞ்சோ கடன் பெரச்சனையெல்லா ஏ ஹஸ்பண்ட் பண்ட் மாட்டிக்கிட்டாங்க
ஆத்தி ஆ
மா அது ஒரு அஞ்சு வருஷ இப்ப எனக்கு ரெண்டு பசங்க தா ரெண்டு பசங்கள்ல மூத்த பைய பெறக் க்கும் போது நல்லா மாமியாரோட இருந்தோ பண்ணோ அப்பயே இவர் வந்து ஸ்டெயா ஒரு வேலையில இல்ல அது அவுங்க சொல்லவே இல்ல கடைசில அங்க மாட்டி இங்க மாட்டி டி அப்பறோ அவரு ஊர விட்டே ஓடிட்டாரு
ஊர உங்களையுவுட்டு புள்ள பசங்கள்லா விட்டுட்டு
ஆமா எனக்கு கொழந்த பெறந்த மூணு மாச
ஃபஸ்ட் புள் ரெண்டு புள்ளையுமா
மொத பையனுக்கு வந்து ஒரு ஆறு வயசு இருக்கையில ரெண்டாவது பைய பெறந்து மூணு மாச கை கொழந்த
திரும்பி வரவே இல்லிங்களாங்க இல்ல இருக்க எடம்லா தெரியுங்களா
கண்டுப்புடிச்சு கூட்டிட்டுவன்டே
ஆ
சிசேரியன் எனக்கு பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருந்தாய்ங்க அதோட மூணு மாசத்துல கொஞ்சோ கடன்லா வாங்கி இதிலியே வாங்கிட்டாருப்போலருக்கு அத சொல்லாம கொள்ளாம திருவண்ணாமலையில போய் உக்காந்துட்டாரு
ஆத்தி கோயில்லையா
ம் ஆமா கோயில்ல போய் பெரச்சனையா இருக்கேன்னு அங்க போய் இருந்துட்டாரு
ஆ எப்டி கண்டுப்புடிச்சீங்க நீங்க
ஆ காலைல எந்திரிக்கிறாரு சாப்புட்றாரு கடைக்கு போறாரு வேல பாக்க நம்ம சொந்த கட ஒன்னு வச்சிருக்கோ அவருப்பாட்டுக்கு இருக்காரு பண்றாரு போகும்போது பாத்துக்க பண்ணிக்க இது அத கையில செலவுக்கு வச்சுக்கன்னு கையில காசு குடுத்துட்டு போறாரு என்ட்டு ஒரு பத்தாயிர ரூபா சம்பந்தமே இல்லாம பத்தாயிர குடுக்குறாரேன்னு யோஸ்சேன்
ஆ ஆ
வச்சிக்க நாம பாத்துக்குவோ அப்டின்னு சொல்லிட்டு போனவர் தா போனதுலருந்து ஃபோன்னே எடுக்கல ஒரு நாளைக்கு ஒரு இருபது தடவையாவது பேசுவாரு ஒரு நாளைக்கு
ஆ ஆ
ஃபுல்லா ஒன்னாதா இருப்போ இருந்தாலு போனோன்னே கால் பண்ணுவாரு வந்ததும் எங்கே போனாலு என்ட்ட சொல்லுவாரு கால் எடுக்கலைன்னோன்ன ஒரு ட்க்கு தேட்றோ தேட்றோ கால் நைட்டாயி மதியானாயி விடிஞ்சிருச் ச்சு மறு நாள் காலைல
ஒரு வார்த்த ஒரு மாதியா இருக்கு அப்டின் கூட சொல் ட்டு போய்ருக்லா எவ்ளோ அன் அந்த எடத்துல எவ்ளோ கஷ்டமா இருக்கு ப்பா நானு அந்த வேல் அந்த வலியெல்லா நானு அனுவவிச்சிருக்கே என்னைய விட்டுட்லா ஓடிருக்காங்க அந்த மாதிலா எ ப பைய பொறந்திருக்கில சண்ட போட்டுட்டு ஓடி எல்லாம் போய்ட்டாங்க ஒரு ஒ கண்டுபிடிக்கவே முடில மெட்ராஸ்ல போய் இருந்தாங்க அதெல்லா நர க வாழ்க்க சிஸ்டர் அதெல்லா தாண்டி இப்ப வந்துட்டோ இல்லீங்கிற ஒரு ஃபீல் தா ஆனா நம்ம கஷ்டப்பட்டந்தா கஷ்டப்பட்டந் தா ஆனா இன்னிக்கி அப்பல்லா நெனப்பே இவ இருக்கிறதுக்கு செ த்தே போயிட்ல்லா நம்மள போட்டு இந்த பாடு படுத்தறா அப்டின்ச் பொய்ட்டு அப்பில் நெனப்பே ஆனா இப்பதா தோணுது அனா அ ந்த ஒரு நபர் இல்லீன்னா நம்மளுக்கு ஒலகமே ஒண்ணுமே இல்ல இந்த உல மே இருந்தா எ ஆனா எங்க வீட்டுக்காரு அடிக்கடி சொல்லுவாரு நான் சண்டை போடையிலெல்லா சொல்லுவாரு என்ன சொல்லுவார்னா நீ நா இல்லீனா தாண்டி நீ வருத்தப்படுவ அன்னிக்கு உன்ன யாருமே நாயோட கேவலமா மதிப்பாங்கடி அப்டின் சொல்லுவாரு அதெல்லா நூத்து அத யாரு அப்டி எங்க வீ ட்டாளுங்கல்லா பண்ணல மத்தவங்க பாக்கையில ஒரு மாரி பண்ணுவாங்க பெண்கள்னாலே பொதுவா ஆமா
அ
பெண்கள்னாலே
டக்குனு அப்பிடி ஒரு முடிவு எடுக்க கூடாது அது உண்ம தான ஈசியா பேசிருவாய்ங்க
அ ஆனா நா அதுக்கு முன்னாடியே என்னனா ஆ அவுங்க சாகறதுக்கு ரெண்டு வர்ஷ்த்துக்கு முன்னாடியே நா வேலைக்கி போயிட்டே ரொம்ப கொடுமபடு த்தி ஓடுன்னு நிரட்டிட்டாரு
உம் உம்
அப்புறல்லாம் அம்மா வீட்டுல ஓடுன்னு விரட்டல அவங்க விரட்டல என்னால அதுக்கு மேல அடி வாங்கிக்கிட்டு அடி வாங்கிட்டு அங்க இருக்க முடியல சம்பாதிக்க மட்டும் டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ரெண்டு கொழந்தைங்க ஆயிடுச்சு ரெண்டு கொழந்தைங்க இப்ப நம்ளுக்கு பசு வச்சாலும் ஏதோ தண்ணி அரிச்சு குடிச்சுட்டு விருந்துக்கலாம் அதே பிள்ளைகளுக்கு பசிச்சா தண்ணிய கொடுப் முடியுங்களா ரொம்ப கஷ்டோ பால் வாங்க கூட காசு இல்ல எதுக்குமே காசில்ல எங்க அம்மா எங்க அம்மா எப்படா வருவாங்கனு பாத்துட்டே இருப்பேன் அரிசி கொண்டாருவாங்களா பருப்பு கொண்டாரு வருவாங்களா அப்டின்டு அப்டிலா இருந்து இப்டி ஆயிடோ
உம்
என்னவன்றது இப்ப நம்ம அம்மாவ பாத்துக்றோ அன்னைக்கு அம்மா என்னைய பாத்தாங்க இன்னைக்கு நா அம்மாவ பாக்றே அம்மா இல்லே இன்னைக்கு எங்க அம்மா இல்லைனாலு இந்த எடத்துக்கு வந்திருக்கவே முடியாது சிஸ்டர் ஆனாலு
கரெக்ட் அம்மா அப்பா வேணு என்னைக்கு வேணு
கண்டிப்பா
நானு வச்சிருக்கே அம்மா அப்பா என்னோடதா வச்சிருக்கே
நம்ம நிலைம எல்லா பாத்தீங்களா அதா நானே ஆன நானா வேன்றது எங்களுக்கு தா இப்டி ஒரு வாழ்க்கைய கொடுத்துட் ட எ பொம்பள நல்ல வாழ்க்கை கு டு அப்டினு நா கோயிலுக்கு போனாலே அததா வேண்டுவே இங் ன் நா என்ன நா அவங்கள சார்ந்தே இருக்க கூடாது அவங்க சந்தோஷமா இருக்கணு அப்டினு நெனப்பே
ம்ம்
அப்டிதா நினைச்சு சாமி கும்புடுவேனே தவிர நா நல்லா இருக்குணுனு இப்பெல்லா வேன்றதே கெடையாது
கரெக்ட் கரெக்ட்
க்குதா இப்டி ஒரு வாழ்கைய குடுத்து நா அலங்கோலபடுத்திட்ட யார யாரது சாந்து இருக் அவுங்ங மாரியே அவங்களு நாலா ஒரு முடிவுலுருக்கே என்னன்னா நம்ம பசங்க வந்து தூரமா கட்டி குடுத்துருணு அப்டினு
ஆஹ் கண்ணுக்கு
பிரச்சனையா இருக்கு வரமாட்டாங்க பாருங்க இப்ப நா பக்கத்தூர்ல கட்டி குடுத்த அதனால தா நா அடிக்கடி அடிக்கடி ஓடி ஓடி போனே இதே ஏ புள்ள கொஞ்ச கஷ்டமோ எதுவோ ஒரு ஒரு சின்ன கஷ்டமா இருந்தா கூட அங்கிருந்து வரா யோசிக்குமுல
ஆமா
அந்த மாரி கட்டி குடுத்துறணு
கரெக்டு கரெக்டு
ஆமா
இப்போ நீங்க வந்து வேலையில இல்ல இப்போ வீட்லதா இருக்கீங்க
இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வீடு கட்டுறதுக்காண்டி இங்கதா இருக்க
சிங்க இப்ப சிங்க சூப்பர் சூப்பர் இப்ப சிங்கப்பூருல்லா போற்து ட்ரை பண்ணிடு இருக்கீங்க
ஆமா சிஸ்டர் சிங்கப்பூர் போயே ஆகணு ஒரு
சிங்கப்பூர் நல்லா இப்போ இப்போ வீட்டு வேலிக்கு வந்து ஒரு நாபது நாப்பத்தஞ்சுாயிரம் குடுக்குறாங்களே இப்ப
ஆமா ஆமா ஆமா
ஆ ஆனா வந்து நா படிச்சிருக்கறனால படிக்கச்ச வேலைக்கு தா போகணும்ன்ட்டு நா ட்ரை பண்ணே ரொம்ப கெடைக் இருக்குல அதுக்கப்புற பரவால்ல வீட்டு வேலையா இருந்தாலு ஓகேன்னு சொல்லி இப்ப ஒரு ஒரு வாரம் முன்னாடி கூட நா கேட்டே நாற்பது ரூபா சொன்னாங்க சேலரி எனக்கு
ஆஹ் ஆனா ஏஜென் ட்ரை பண்ணல சி செரி சிஸ்டர் நம்ம அடுத்த லைன்ல பேசுவோ
ஆஹ் ஓகே நா கூப்பிடுறே செரி